ஆஹ் நல்லா ஆஹ் கேக்குதுங்மா ஹ செரிங்மா சாப்ட்ருக்கோ சாப்ட்டோங்க இப்பதா சாப்ட்டு முடிச்சோ நீங்க
ஆஹ் நானு முடிச்சேம்மா இன்னைக்கு உம் அதா அமாவாசைக்கு போயிட்டு கோயிலுகிட்ட போயிட்டு வந்தோ
ஓ ஓகே ஓகேங்க சேம் ட்யூ
உம் வேற என்ன பேசலா இன்னைக்கு
பேசலாமாங்க உங்க சின்ன வயசுலலா எப்டி இருந்ச்சுன்னு சொல்லுங்க ஸ்கூல் போயிர்க்கீங்ளா
ஆஹ் போயிருக்கேம்மா ஆனா எனக்கு வந்து எப்பயுமே கிட்ட தா ஸ்கூல்லு
ஓ
ரொம்ப கிட்ட இப்ப பக்கத்து தெருவு அப்டின் சொ தொல்லுவோ இல்லயா
ஔ
கிட்ட இருந்தது ஸ்கூலு நாம் பா சின்ன வயசு
ஆமா
எட்டாவ்து வர்லிய்மே நா வந்து அந்த மாரி தா போனே
ஓஹோ
உஹ அதுக்கப் அப்றோமா தான் எங்க ஊர்ல வந்து அதுக்கடுத்து ஸ்கூல் கெடையாது நாங்க படிக்கும் போது ஒம்பதாவதுக்கே ஸ்கூல் எட்டாவதுக்கே ஸ்கூல் கிடையாது
சேரி சேரி
எட்டவதுலயே நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தோம்
ஓ
ரெண்டு பேருக்கு தா கிளாஸே நடத்தனாங்க் ஏழாவதுல மூணு பேர் இருந்தோம் எட்டாவதுல ரெண்டு பேரு தா இருந்தோ ஒன்பதாவது வரும்போது அவங்க சொல்லிட்டாங்க இல்லம்மா நீங்க வேற எங்கேயாவது போய் சேந்துருங்க ஆஹ் நாங்க வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தருகேல்லா கிளாஸ் எடுக்க முடியாதுன்ட்டு டீச்சருக்கு சம்போளம் குடுக்கணு இல்லையா ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா
ஹலோ
ஹலோ மா கேக்கல
ஆ கேக்லமா
ஆ எனக்கு கேக்குது உனக்கு கேக்கலியாமா
ஆஹா கேக்கலிங் மா இல்லச்சங்கமா ஒய் ஃபைவ் கனெக்ட் பண்ணிருந்த
ஆ ஆ சரி சரிமா அது பிரச்சனதமா
ஆமாங்கமா ஓ
ஆ.. அதுக்கப் ப்றோ ஒன்பதாவது தாம கொஞ்சோ ஒரு இப் இருபது கிலோமீட்டர் தள்ளிப் போ வேண்டியதா இருந்தது நா வந்து
ஓ
ஹலோ ஆ ஆ கேக்குதுமா கேக்குது அதான் அப்டி போ வேண்டியதா இருந்தது அதுங்களுக்கு அதுக்கு தான் எங்க வாதியார்ங்ளுக்கு எல்லாருக் நாங்க வந்து நல்ல இப்ப நற்யே பேர் இருந்த நாங்க யாருன்னு தெரியாது இருக் இருக்கிறது கிளாஸ்ல மூணு பேரு நாலு பேருன்றதுனால ஆ எங்கள நல்லா ஞாபம் வ வச்சிட்டாங்க அவுங்க எல்லாருமே
ஓ பஸ்ல போவிங்களா இல்ல சைக்கிளாங்மா
அதுக்க அப்புறமா பஸ்ல தான் மா போயிட்டு இருந்தே
ஓ
பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் ரெண்டு வர்ஷோ அப்டி போன ஆ ப்ரைவேட் பஸ்ல தா போனது அதுக்கப்மா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டு வந்து காலேஜ் பஸ்ஸே வந்தது அதுல போன உம் எல்லாரு ஒன்னாதா போவோ ஆம்பல பசங்க பொம்பல பசங்க அந்த மாரி உம் ஆமா ஆமா ஆமா நல்லாந்தது ஆனா அந்த வாழ்க்கையு நல்லா இருந்தது. நாங்க ஒரு தரவ பள்ளிக்கு போனதுக்கு அப்பறமா வந்து இந்த பந்த் அப்டீன் சொல்லுவாங்க இல்லையா,
ஆமாங்கமா
அந்த மாரி நடந்ததா? பஸ் எல்லாமே நிறுத்திவிட்டாங்க. நாங்க பள்ளில இருந்து வ வரவே எங்ளுக்கு வழி இல்ல பஸ் வரத்துக்கு ந பஸ்ஸு எல்லா எல்லாமே நிப்பாட்டியாச்சு பஸ்ஸும் இல்ல.
ஓ
பள்ளில இருந்து வீட்டு வர்லீயுமே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வந்தோ நாங்க.
ஒஹோ சேரி சேரிம்மா அடேங்கப்பா
கத பேசிக் கிட்டே போவோ. அது வந்து வர்ற வழி ஃபுல்லாவே செடி, மரோ இந்த மாரிதாமா இருக்கூ இ. இப்பதா எல்லாமே பில்டிங் அ அப்டி ஆயிடுச்சு
ஓ
வர வழி ஃபுல்லா சில்லுன்னு இருக்குமா சாய்ந்த்ரோ ஒரு நாலு ம் மணி ஆனதுக்கு அப்றமாதா ஆ அஞ்சு மணிக்குதா ஸ்கூலே விட்டாங்க. பாத்தா பஸ்ஸும் இல்ல அதுக்கு என்ன பண்ணோ நாங்க அப்ப வந்து எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேந்து நடந்து வந்துட்டே இருந்தோ. ஆஹ் ஆனா நடுவ்ல ஒ வந்து ஒரு நாலஞ்சு ஊர் வரூ அந்த ஒரு ஊர்ல வ வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு என்ன பாத்துட் ட்டு ஏன்டா நடந்து போற அப்டீன் சொல்லிட்டு என்ன எ ஃப்ரெண்ட்ஸ எல்லாருமே வண்டில உக்காரவச்சிட்டு கூட்டிட்டு வந்து வீட்ல விட் டாரு
ஓ சேரி சேரிங்கமா.
இன்னார் நாள் நடந்தே போகணு அஹ் நா வேண்டா அப்டீனு
கால் வலி எடுத்திருக்கு ஆனா கண்டிப்பா
ஓ கால் வலி க்கு ஆனாலு அந்த வயசுல தெரியாதுல்லையா பத்தாவது து ஒன்பதாவது படிக்கிற போதெல்லா தெரியாது அந்த அளவுக்கு ம் ஏன்டா வந்தாங்களா இவங்க நமக்கு ஏதே இவங்களுக்கெல்லா தெரியிறோ அப்படின்ற மாரி இருந்தது அதே மாரி அதுக்கப்புறமா பன்னெண்டா ப்ளஸ் டூ படிக்கு போது இதே மாரி தா காலேஜ் பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு
ஓ
பாதி தூரோ வந்ததுக்கு அப்பறமா அப்பவு ஏதோ பஸ்ஸு மிஸ் ஸ்ட்ரைக்கோ என்னவோ அப்பவு அப்பவு நடந்து வந்துட்டே இருந்தோ ஆ ஆம்பள பசங்க வந்து லிஃப்ட்டு கேட்டு போயிடுவாங்க ஆ நாங்க வந்து து நட நடந்து வந்துட்டே இருந்தோ அப்படி போகையிலே வேற ஒருத்தர் போனதுக்கு அப்பமா அங்க போய் சொல்லியிருக்காங்க ஏ நீங்க எல்லா இப்டி வரீங்க காலேஜ் பஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தரு அவரு எங்க அப்பா ஃப்ரெண்டு தா இல்ல இந்த மாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால பஸ்லேருந்து எல்லாருமே இந்த ஊருக்காரர் எல்லருமே நடந்து வந்துட்டுருக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஆ எங்க அப்பா ஃப்ரெண்ட்டு ஏய் நம்ம பாப்பா அங்கதா படிச்சுட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருப் ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பியே வண்டி கொடுத்து நீ போய் பாப்பாவ கூட்டிட்டு வா அம்ச்சி விட்டாரு உம் ஏன்னா அவரு வரவே நா அவரு வரவே நா ஏண்டா இவர் வராரு அப்படின்னு பாத்தா வந்து நேர நின்னுட்டு வந்து வாமா வண்டியில உட்காரு அப்படின்றாரு
நாங்க மூணு பேரு ஃப்ரெண்ட்ஸு அ எப்பிடி தனியா அப்டி விட்டுட்டு வர முடியு நா மட்டு தனியா வண்டியில எப்டி ஏறி வர வர முடியு எனக்கு மனசே இல்ல ஆ நா அதுக்கு சொன்ன ஆமா அதுக்கு நா சொன்ன இல்ல நா எனக்கு நாங்க மூணு பேரு இருக்கோ வேணுன்னா நீங்க எங்க பேக்குங்கலா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க நாங்க நடந்து வந்து பேக மட்டு மட்டு வாங்கிக்கிறோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தடுத்து பேக மட்டு அவர்கிட்ட குடுத்து அனுப்சிட்டோ கூப்பிட்டு நா போகல ஃப்ரெண்ட்ஸ்ச தனியா விட்டுட் விட்டு போக வேண்டா அப்டீன்டு
ம் அதுக்கு உங்க அப்பா எதும் சொல்லீங்களா
எங்க அப்பா எதுவும் சொல்லலமா ஆனா வீட்டுக்கு வந்தா நார்மலா வந்து அது அப்பாங்கலாம் எதுவும் சொல்ல மாட் டாங்க மாமுலா பொம்பலிங்க புத்தி அதுதானேம்மா நான் இப்டி சொல்ல கூடாது ஆனா வந்து உன்னோட சோ முதல்ல வந்து சுயநலமா தான் இருப்பாங்க எல்லா பொம்பளைைங்களுமே
ஆமா
அது அப்பாங்க வந்து சரி இவுங்க வந்து அந்த மாரி விட்டுட்டு வர முடில அப்டின்னு யோசிப்பாங்க ஆனா அம்மா இந்த மாரி இருக்குற இவுங்கெல்லாம் ஏன் உனக்கு என்னக்கா அந்த அளவுக்கு திமிரு நீ கிளம்பி வர வேண்டியத் தானே இப்டிதான் பேசுவாங்க எங்க சித்தி அப்டிதான் திட்னாங்க உனக்கு என்ன அவுங்க அதே வேலையா வந்தா நீ பேக்க மட் டு குடுத்து அனுப்பிருக்க என்ன உன் ஃபிரெண்ட்ஸ் இருந்தா என்ன விட் விட்டுட்டு வர வேண்டியத்தானே அப்டின் திட்னாங்க எனக்கு இப்ப நம்மளுக்கு அது தப்பா இருக் குல நாலு பேர் நடந்து வந்து ட்ருக்கோ நம்மளுக்கு மட்டும் நடந்து போலாம் அப்டின்னு ஆசைப்படுறதும் நானுதான் மத்தவங்க வரும்போது எப்டி நம் இப்ப அவங்களோட ஏறி வந்துர முடியும்
ஆமாங்மா அஹ் அது ஒரு மாரி கஷ் கஷ்டமா இருக்கும் ஃப்ரண்ட்ஸல்லா வுட்டுட்டு வரம்போது
ஆமா இப்ப அவங்களுக்காண்டியும் யாராவது வந்துந்தா இப்போ ஆஹ் ரெண்டு பேர் இருக்கோம் அப்டின்னு சொன்னா பரவால்ல மா நாங்க இதுக்கு முன்னாடி ஆமா இது இதுக்கு முன்னாடி வரும்போது நாங்க ரெண்டு பேர் இருந்தோம் அதனால எங்க அப்போட ஃப்ரண்ட் டோட ரெண்டு பேரும் ஏறி உக்காந்துட்டு வந்தோ இப்ப வந்து மூனு பேர் இருக்கோ மூணு பேரு வண்டில வர முடியா அதே மாரி ஒரு த்தர விட்டுட்டோ நாங்க ரெண்டு பேரு வரவோ தப்பா இருக்கு அதுனா அதுக்காண்டி நா சொல்லிடே செரி திட்டுதானே ஒரு நாள் வாங்கிட்டா போது அதோட போய்டபோது எப்டின்னு சொல்லி ட்டு அவரு களம்பி வரவோ வந்துட்டே இருன்டோ நாங்க நடந்துதா வந்தோ வந்து வர வழிலியே தா அவங்க கட அந்த கடைல பாகெல்லா எடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கு கள் அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டோ நாங்
செரி செரி
இப்போ வந்து ந நம்ம தெரிஞ்ச போழ் ஒரு பாப்பா அங்க படிக்கிறா அந்த மாரி இருந்ததுமா அந்த காலோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கனா யா ஆரா இருந்தாலு உதவிக்கு வரமா
பாஸ்வேர்ட் சொல்லுங்கங்கற மாரி ஆய்டிச்சு ஆ
யாருமே வரமாட்டேன்ன்றாங்க தெரிஞ்சு தெரியாத அந்த மாறி காட்டிக்கிறாங்க
ஆமா பாத்தும் பாக்காத மாரி போவாங்க
இவங்கள பாத்தா இவங்களுக்கு ஏதாவ் செய்ய வேண்டி வருமோ ஆ இவங்க என்ன கேப்பாங்களோ அப்டின்ற மாரி இருக்காங்க ம ஆளுங்கள பாத்து சிரிக்க கூட தோணவே மாட்டேன்து மா
ஆமாங்மா
ஆனா நம்ம இதுல தா ம இப்டி இருக்காங்க எனக் கு அதுதா பெரிய கஷ்டோ சொந்தக்காரங்க கூட அவ்ளோதா எதிர்க்க வந்தாலுமே பா பாத்து பாக்காத மாரி போறது
ஐயோ நல்லதுன்ட்டு போ வேண்டியதா
ஆஹ
ஆமா நிக அ
இப்ப நீ நீங்க பாத்திங்கன்னா வெளிநாட்ல வந்து அவங்களுக்கு ஒரு கல்ச்சரே இருக்கு தெரியாதவங்களா அன்னாலு சரி நம்மளுக் எதிர்க்க வந்தா நம்மம் நம்ம சிரிச்சிட்டு போனு அவங்கள பாத்துட்டு
ஆமாங்ளா
அதுதா அவங்களோட ஆச்சாரமே அது அ அவங்க வந்து எதிர்ல பாத்துட்டு நம்ம எதிர்க்கருக்க வ ஜஸ்ட் வாக்கிங் தா வந்துட்ருப்பாங்க ஆனா பாத்து நம்ள பாத்து சிரிச்சிட்டு போவாங்க அந்த மார் அப்டி இருக்காங்க உம்
ஆஹ
ஆனா நம்ம இதுலதா தெரிஞ்சாலுமே செரி தெரியாத மாரி போறாங்க அஹ் பழஹ்ணு நம்மளு
ஆஹ யார நம்ப சொல்லி குடுக்குறதே கொழந்தைங்களுக்கு சொல்லி குடுத்தாலே யாராவது எதாவது குடுத்தா வாங்காத இப்ப இருக்குற காலத்துலைலா அப்டிதா யாராவ்து ஏதாவ்து எங்க அம்மாவே அப்டிதா எனக்கு சொல்லி குடுத் தாங்க யாராவது ஏதாவது குடுத்தா வாங்காத நீ குடு யார்க்கு ஏதாவது குடுத் சாப்டாத அப்டின்லாசு அதேதா நம்ப்ளு நம்ம பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதா இப்பதா ரொம்ப சொல்ல வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ஹும்
உம்
தெரியாத்வைங்க வந்து கூப்டா போகாத ஏதாவது வாய்ங் குடுத்தா வாய்ங் சாப்புட கூடாது இப்டி சொல்லு அப்டின்னு அப்டி சொல்ல வேண்டியதா இருக்கு
பொம்ப்ள பசங்களாந்தாலு ஆம்ப்ள பசங்களாந்தாலு அப்டிதா போய்ட்ருக்குமா ரெண்டு பேர்னயுமே நம்ம பாதுகாக் க வேண்ட்யதாருக்கு
ஹும் இப்போ ஒர் நாய்க்கு கூட பாதுகாப் இல்ல நாயுவே இது பண்ணியிட்ருக்காங்க
உம்
அந்த மாரி இதாயிட்ரு ஆமாங்கமா ஆமா எல்லாமே போய் தாம் மனுஷங்ளா மிருகங்களானே நன்
ஆமா அப்படி தா பொய்ட்ருக்காங்க செரிங்கமா மறுப்டியும் கலந்து பேச்
ஆஹ் சரிங்கமா
சரிமா